ஹலோ வணக்கம் தோளி
வணக்கம் தோளி கேக்குற கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
உம் நானு நல்லா இருக்கேன்னு தோழி
சாப்பிட்டாச்சா
சாப் உன்னு இல்லைங்க தோழி ஆ லேட்டா தா வந்தே டூ தேர்ட்டிக்கு தா ரெண்டரைக்கு தா வந்து லன்ச் பிரேக்கே வந்தே ஒன் அவர் பிரேக் வரு ஆனா உன்னு சாப்பிடல ஏதோ பசி க்லா அதனால சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டாச்சுங் தோளி
அ செரிங்க ஏதாவது டாபிக் வெச்சு பேசு ளாங்களா
குக்கிங் பத்தியே பேசலா
குக்கிங்கா அப்பா பேசலாங்களே
ஆ ஆ சமைப்பேன் நல்லா ஹவுஸ் வைப்ஃபுல சமைக்கரது தா வேல
சேரி சேரி சேரி எனக்கு கொஞ்சு வராது இல்லா அம்மா பாட்டி எல்லாரு நல்லா சமைப்பாங்க நானு சமைப்பே எனக்கு அந்த உ உப்புக்காரோ வந்து கரெக்ட்டா போட தெரியாது
அப்படியா நாங்கால செக் பண்ணிக்க வேண்டியதா
அப்டித்தா போயிட்ருக்கு எங்க வீட்டுக்காரரு கூட என்னய எது சொல்ல மாட்டாரு அவரு எப்டியோ ஒண்ணு சாப்ட்டுக்குவாரு எம் பசங்க இருக்காங்க பாருங்க ரொம்ப மோச அவங்கதா அம்மா இது நல்லால அது வேணா இது வேணா அப்டி சொல்ட்டே இருப்பாங்க
ஒ அப்டியா
ஆமாமால குக்கிங் குக்கிங்லா ரொம்ப புடிக் புதுஸ் புதுசா குக் பண்ண புடிக்குமா
ஆமா புதுஸ் புதுசானா வீட்ல என்ன செய்றாங்ளோ அது மட்டு தா செய்வே அதுக்னு யூட்யூப்லா பாத்து அது துலா இல்ல எப்போமே பொதுவா என்ன செய்வோம் அதா
சேர் சேர் செரிங் ம் ம் ம் என்ன ரெசிபி எல்லா நீங்க நல்லா சமப்பீங்க
நா மோஸ்லி அந்த காரக்குழம்பு பிரியாணி அத நெய்சோறு அதலா அதிகமா செய்வோ
ஒ சேரி சேரி சேரி சேரி சேரி எனக்கா ம் எனக்கு ஸ்பஷல்லு லா ஒன்னு இல்ல எதோ எனக்கு
சாம்பார் வெப்பீங்க போல சாம்பார் தா எப் பீங்க போல நீங்க
ஆமா ஆமாமா அப்டிதா சாம்பாரு எ ப்ப சாம்பார் காரக்கொழம்பு வத்தக் கொழம்பு அந்த மாரிதா வப்போ பிரியாணி எல்லா சமைப்போ எப்போனா அ சண்டேஸ்ல ஸ்பெஷல் டே அன்னைக்கு சமைப்போ அதுவு நா சமைக்க மாட்ட எனக்கு அவ்ளவா வ ராதுன் சொல்ட்டு எங்க வீட்டுக்காரு சமச்சு தருவாரு நல் சாப்டுவ ஆ ஏ நம்ப வீட்லல்லா சமைக்க மாட்டாங்ளோ
இல்ல எங்க வீட்ல ஜென்ஸ்லா எந்த வேலயு செய்ய மாட்டாங்க நாங்க எங்க வேல நாங்க தா பண்ணனு ஆமா அவ்ங்க வேலக்கி போய்ட்டு வருவாங்க அவ்ளோதா
ம் ம் ம்
மத்த சமக்கெறது எல்லா நாங்க தா
தோ ஓகே ஓகே எனக்கு இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லா அதிகமா வராது அந்த மீன் வேணா ஆ எல்லா எல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கனா வறுத்து தந்துருவே அதெல்லா செய்வே செய்வே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்காது அதனால மேக் மேக்சிமம் நா அவாய்ட் பண்ணிடுவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு வெவரோ மேரேஜ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறோ ஒரு என்னி சொல்லிலாம் ஒரு பத்து நாள் அப்டிதா நா நான்வெஜ் சமைச்சிருப்பே ஆ மத்த டைம் எல்லாமே ஒன்னு எங்க மாமியர் சமைப்பாங்க அப்டில்லன்னா எங்க வீட்டுக்கார் சமைப்பாரு நான்வெஜ் மட்டும் மத்ததெல்லா வேற எதுனா செய்யறது இந்த ஸ்வீட்டு அப்றோ வேற காரவட அந்த மாரி எல்லா நானே போட்ருவங்க
பரவால்ல எனக்கு ஸ்வீட்ஸ்லா செய்ய தெரியாது ஆக்சுவலா அந்த காரோ அந்த மாரிதா
வந்துட்டு இந்த சமையல் கட்டு பக்கம் கூட போனது இல்லங்க எல்லாம் அம்மா செஞ்சிருவாங்க நம்ம அம்மாவ ஏமாத்தட்டு வந்துட்டோ அப்புறோ கல்யாணத்துக்கு அப்புறோ நம்ம தானே செஞ்சி ஆணு அதனால கொஞ்ச கொஞ்சமா அப்டி அப்டியே கத்துக்கிட்டதுதா இங்க வந்து எல்லாமே செய்வே உம் செய்யறதெல்லா செஞ்சுருவே என்ன அந்த குழம்புல கொஞ்சௌ உப்பு காரம் இருக்காது அந்த கை பக்கவோ சொல்லுவாங்க ல்ல அது என்னமோ எனக்கு மட் வரவேல்ல
அது சமைச்சுட்டே கண்டினியூ சமைக்கிறது இருந்தா வந்துரும் அது ஆட்டோமேட்டிக்கா நான் கூட பதினாலு வயசுல இருந்து சமை சமைக்க ஸ்டார்ட் பண்ணது சும்மா போரடிக்குது சமைக்கலாமே ஒரு வாட்டி நின்னுறு அப்படின்னு ஒரு ஆசை நின்னதுதான் இது வரைக்கும் கிச்சன்ல தான் இருக்கேன் நல்லா சமைக்கிறாங்கல நம்ம எப்படி நீங்க எங்க போனாலும் நீ சமைங்கக்கா
அத அதான் நீங்க சமச்சு பழகிட்டு நீங்க அப்போ நல்லா டேஸ்ட்டா சமைப்பிங்க அதனாலதான் உங்கள வாண்ட்டடா அதஅதான் இப்ப உங்களுக்கு இது மேல இன்ட்ரஸ்ட் அதிகமாகிருச்சு அதான்
ஆமா அப்படி எங்க போனாலும் நானே சமைக்கிறேன் விடுங்க நானே சமைக்கிறேன் அந்த மாரி
அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கு டயர்டா ஃபீல் ஆகாதா எனி டைம் நாமளே சமைக்கிறோமே அப்படின்னு ஃபீல் வராது
அப்படிலாம் இல்ல மாமியார் வீட்டுக்கு போனா அவங்க வந்து எல்லாம் கட் பண்ண வெஜி வெஜ்டேபில்ஸ் அது எல்லாம் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்து த்துறாங்க அப்படி வேற ஏதாவது நான்வெஜ் அவங்கதான் செ ரெடி பண்ணி குடுத்துருவாங்க நான் வெறும் நின்னு சமைப்பேன் மே மத்ததெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா உதவி செய்வாங்க எல்லாரும் மாமியார் வீட்ல எல்லாம் என் வீட்ல எல்லாமே நான் செய்யற மாரி இருக்கும் யாரும் ஹெல்ப் ஆ உதவி பண்றது க்கு யாரும் இல்ல ம் தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க வச்சுட்டு அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்க தூங்குற டைம் அதெல்லாம் சீக்கிரமா செய்ய வேண்டியது
அப்ப ரொம்ப இல்ல நாங்க வந்து எப்படின்னா ந மதியம் சாப்பாடு சேத்தி மார்னிங்கே சமைச்சிருவேன் ஏனா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறோ ஆ அவரும் ஸ்கூலுக்கு போறாரு சோ ம்ச் டிபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி தரணும்னு சொல்ட்டு மார்னிங் லன்ச்சு சாரி பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் மதியம் லன்ச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அந்த எய்ட் எய்ட் தேட்டிகுள்ள சம ச்சுரூவேன் அதுக்காகவே பாஸ் சமைச்சு சமைச்சும் என்னவோ அதிக டேஸ்ட் எல்லா இருக்காது ஆனா சமைச்சிருவேன் சாப்ட்டுருவங்க எங்க வீட் வீட்டுகார்லாம் பாவம் எதுவுமே சொல்ல மாட்டாரு அவ இதேயே சாப்ட்டுக்குவாரு ம் அந்த வகையில ல்ல கொஞ்சம் பரவால்ல அப்டின்
பரவால்லதான் ஆமா இப்ப எல்லாரும் அப்படி இல்லையே
குற சொல்லிட்டே
கொற கண்டிப்பா நான் எவ்ளோதான் பாத்துப்பத்து சமைச்சாலும் அது கொற சொல்லிட்டு தான் இருப்பாங்க எங்க வீட்டுல கூட எங்க மாமனார் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு இதுல அது இல்ல அதுல இது இல்ல அப்டி எதாவது ஒன்னு சொல்லுவாங்க
சொல்லுவா அது அதான் எதாது அத சொல்லணுன்றதுக்காண்டி சொல்ற
ஆமா பண்ண முடியாது ஆனா அந்த டைம்ல எப்டிக்கோவோ வரும் நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க சமைக்கிறோ அப்படி வேறுவல்லாம் போகூ ஆனா அதெல்லாம் பாராட்ட மாட்டாங்க பாரட்டலன்னா கூட பரவால்ல அதுக்கு இது நல்லாயில்ல இது
உம் அதுவும் பன்ன மாட்டாங்க ஆமா நானு அத நோட் பண்ணியிருக்கேன் அவுங்க அவங்களுக்கு சூப்பரா சமைக்க தெரியும் ஆனா அவ்ங்க சமச்சாலாம் சாப்ட மாட்டாங்க நாம செய்றது சாப்ட்டு அப்பறோ கொற சொல்லுவாங்க அப்டிதான் இருக்கூ அது பழகின விஷயம் தான கேர்ள்ஸ் இப்போ ந்து என்ன சொல்றது பொம்பள புள்ளைங்களா பொறந்துட்டா சமையல் கட்டே கதின்ற மாறி இப்டி ஆயிடு என்னதான் நம்ப வேலக்கி போனாலும் திரும்ப வேலக்கு போயிட்டு வந்து திரும்ப அந்த சமயக்கட்டுக்குள்ள தான் போற மாதிரி இருக்கூ பட் அத புடிக்க ஆரம்பிச்ச ச்சுன்னா நமக்கு க்கு அதுல இன்ட்ரஸ்ட் அதிகமா இருந்து அது புடிக்க ஆரம்பிச்சு அந்த அந்த வேலையும் நம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சோனா கொஞ்சோ பெட்டர் ஆயிடுவோல இந்த ஃபீலிங்கும் இல்லாம ஆயிடும் ஆஹ் இருந்தாலும் அம்மா கை பக்குவல்லாம் வரல அப்டின்னல்லாம்
சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க தான் எங்க வீட்டு்ல இப்ப கூட சொல்றாங்கதான்
உம்
இல்ல நீ அவ்வளவாலா சமைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் பார்த்து பார்த்து நாம சமைச்சாலும் அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தான்
அததான் என்ன இருந்தாலும் இது காமனா எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான் போல நாம கண்டி இருக்க கூடாது நம மைண்ட்ல ஏத்திக்கிட்ட தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் மத்தபடி நம்ம நம் பாட்டு போடா அவ்ங்க தொ இவங்க அப்டின்ட்டு நம்ம பாட்டு நம்ம கடமைய செஞ்சுட்டு நம்ம வேலைய பத்துட் போய்ட்டே இருக்க வேண்டித்தா வேற வழியு இருக்காது நமக்கு வேற எதாவ பேசவு முடியாது அதனால பரவால விடுங்க எனக்கு ஆனா குக்கிங்ல நெறையா ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கு ஆ இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்லானு தோணு அ அந் இப்ப இன்கிரிடியன்ஸ் எல்லா இருந்து சுனா நல்ல ஜாலி அதெல்லா வெச்சு செஞ்சுட்டு இந்த சாட்டர்டே சண்டே எல்லா எனக்கு கொஞ்ச லீவு கெடைக்குமா எனக்கே ஒரு ஸ்வரன் சம்டைம்ஸ் போர் அடிச்சிரு எதையாது செய்யலா அப்டின் தோணு அப்புற யூடியூப் பாத்துதா எதாவுது ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு ச பசங்களுக்கு குடுக்கலா அது மாரிலா செஞ்ச வெப்ப அப்பல்லா சாப்டுவாங்க எது சொல்ல மாட்டாங்க அப்புற எங்க வீட்டுக்காரர்ட்ட ஒரு நல்ல பழக்க இருக்கு அ சாப்பாடு நல்லா இல்லனாலு நல்லா இல்லன் சொல்டுவாரு நல்லா இருக்குனா ஃபோன் பண்ணி பாராட்டுவாரு அம்மா இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா அப்டினு அது மார் எல்லா பண்ணுவாரு அந்த டைம்ல ரொம்ப ரேராதா நல்லா இருந்துச்சுமானு சொல்லுவாரு இருந்தாலு அது கேக்க கொஞ்ச நல்லாருக்கு அப்புற எந்தங்கச்சி இருக்கா அவ அவளுக்கு ஏ நா எ எப்பிடி சமைச்சாலு அவளுக்கு ரொம்ப புடிக்கு அவ சல் மேரேஜ் ஆயிட்டு போய்ட்டு முன்னாடி அவ சொல்லுவா உ சமையல நா ரொம்ப மிஸ் பண்ற இந்த டிஷ் மிஸ் பண்ற அந்த டிஷ் மிஸ் பண்ற அப்டின் சொல்லுவா இப்ப பரவாலடா நாம கூட கொஞ்ச சமைக்க பழகிருக்கோ ஆ அதா சொல்லுவே ஏ சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப் புரத்துக்குனே ஒரு நாலு ஜீவன் இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹேப்பியாருக்கு அதுல நீ தா ஃபர்ஸ்ட்டு அப்டின் சொல் தேர்ப்ப எந்தங்கச்சி கிட்ட என்னாச்சூடெது இல்ல நீ சூப்ரா சமைக்ற நீ நல்லா சமைக்ற அப்டிதா சொல்லுவாங்களே அஹ் சரி பாராட்டுமா நீயா துபாராட்டு நான் அப்டியச்சி கேட்டுக்கிறே அப்டி சொல்லிட்ருப்பே நானு
ம் செர் செர் என்க்கடி ரெண்டு கொழந்தைங்க ஒரு கொ பொண்ணு இப்பதான் சேருக்கே இல்ல இல்ல ஒரு பொண்ணு இப்பதான் சேத்துரே இனு ஜூன் ஜூன் ஃபிஃப்ட்டீன்க்குதா ஸ் சொல்லிருக்காங்க உங்க பச
ஓ சேரி செரி செரி உம்
ம்
சேர் சேரிங்க இங்கெல்லா பாப்பா செம்மா வர அராத்து ஒரு மாசொ கஷ்டப்பட்டு வீட்ல வச்சுன் வந்து ஆக்சுலா நேத்தே ஸ்கூல் தொறந்துரு சு நேத்து நாங்க கோவில்க்கு அதுக்கு இது க்குன் பொயிட்டொமா அனால லீவ் போட்டா இப்ப ஃபோர்த்து ஃபோர்த்து ஃபோர்த்து போறா இன்னைக்கிதா கெளம்பிருக்கா ம் ம் ம் சேர் சேரிங்க பசங்க இருந்தாவே அவங்கள்க்கு ஏதாவது புடிச்சத சம ச்சிட்டு அப்டியே நம்ம லைஃப் அப்டியே பொயிடுதுல்ல
ஆமா அது ஸ்கூல் ஓப்பன் ஆன ஒடனே அதா து ஸ்னாக்ஸ் செய்யணூ சொல்லுவாங்க அவங்களுக்கு பிரேக்
ஆமா இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க அந்த கொழந்தைங்க இத எடுத்துட்டு வந்தாங்க இத செஞ்சு குடுங்க இன்னைக்கி அதுவு என் ஏ பொண்ணல்லா நாளைக்குன் சொல்ல தெரியாது அடுத்த நாள் அடுத்த நாளுன் சொல்லுவா மா அடுத்த நாள் இது செஞ்சு தரிங்ளா அப்டின் கேப்பா அப்போ எனாக இது ஏ ஆரம்பிச்ட்டியா மகளே திரும்போ அப்டின்ற மாரி இருக்கூ
ஆ ஆனா அதுவு ஒரு டைம் ஒரு டைம் ஜாலி தா அதுவு
ஆமா ஆமா நெஜமா பசங்களுக்கு தான சமைக்கிறோ ம் அதா தா பசங்களுக்கு சமைக்கிறதுனால ஒ ஜாலியான இதுதா அனுபவம் தா ரொம்ப ஹாப்பி தா இருக்கு உம்
உம்
எப்ப எத்தனை மணி ஓ ஒரே ஒரு பாப்பா தானா
ரெண்டு பாப்பா ஒரு பாப்பாவ இப்பதா ஸ்கூல் சேர்த்திருக்கே இன்னொரு பாப்பா ரெண்டு வயசு தா ஆகுது
சேரி சேரி அப்ப உங்க கொழந்தைங்க கூட இருக்கவே உங்களுக்கு டைம் சரியா போயி
கரெக்ட்டா அந்த அவங்க தூங்கற டைம்ல தா இந்த மாரி கொஞ்சு இதா பேசுறது அப்பிடி வேலைக்கெல்லா போறது இல்லன்னா ஹவுஸ் வைஃப் தா இப்பதா இந்த
ஓக்கே ஓக்கே ஓக்கே நானு வேலைக்கு எல்லா எல்லா ஆபீஸ் போயி வேல செய்யற மாதிரி எல்லா இல்ல வீட்ல இருந்தே வேலை செய்யறது நா பண்ணிட்டு இருக்கே அதனால எப்படி இருந்தாலு அதுவுமே இ டைமிங்கு ஆபீஸ் போற மாரி தா கணக்குல வரு சோ அதனால அப்படிதா சேரிங்க தோழி உங்க கூட பேசனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷோ
எனக்கு ரொம்ப சந்தோஷோ தோளி நன்றி
சேரிங்க தோளி சேரி நா இன்னொரு கால் பண்றே
ஆ சேரி ஆ சேரி தோளி
அதே நம்ம அப்போ பேசு ஆமா உம் சேரிங்க தோளி